ஆ சொல்லுங்க சா
இங்க ஈவினிங் டீ எல்லாம் குடிச்சாச்சா
ஆஹ் குடிச்சாச்சு நீங்க
நா அங்க குடிச்சுட்டு இப்பதா வெளியில போயிட்டு வந்தோ
ஹ்ம்
இப்ப ம அடியில கால துணி காய போ அ பசங்களுக்கு நாளைக்கு யூனிஃபார்ம்லா போட்டுச்சு ஓரளவுக் காஞ்சிருக்குது
சேரி
இன்னு சிலது காயல ஏன்னா வெயிலு அடிக்ல
ம்
இந்த ரெண்டு நாளா மழை ம் இதா சொன்னோம்ல
ம்ம்ம்
இதனால அங்கே இல்ல சொல்லலே எனக்கு அந்த பக்கம் நாலு டிஸ்ட்ரிக்ஸ் தான் சொன்னா பரவாயில்ல உங்க ஏரியால பேஞ்சிக்குது
ஆமா கொஞ்ச நேரம் தான் ஒரு ஹாஃப்னவர் தான் இருந்துச்சு
மச்சா சொன்னா இ டீனே இல்லேடா அவன் ஃபாரெஸ்ட் சாய்ந்தர வரோம்
ம்
அப்படின்ன இங்கேயும் அப்படிதான் ஆயிருச்சு இருட்டி ஒரு மாதிரி இருக்கு வ வரலாம்
ம் இங்க மத்தியானம் ஒரு ஹாஃப் னவர் பேஞ்சிருச் ச்சி அவ்ளதா
ஓகே ஓகே ஓகே ஓகே ம் ம் ம் மச்சா மச்சான் வந்து எங்கிட்ட பேஸ்னா
ம்
அப்றோ வேற எங்க அக்காக்கு ஃபோன் பண்ணா
ம்
அக்கா என்ன உட்ருவே
ம்
இதெல்லா எனக்கு செட் ஆகாது
எதுக்கு
இன்னைக் கால்ல பேஸ்னம்மா அத்தையிட்ட பேசியிருந்த அ ஆ அதுக்கா பேஸ்னே அடுத்த அவ்ங்கிட்ட பேசுன
ம்
அ சொல்ற அப்றொ என்னான்ற
ம்
உம்
ஆ பேசினாங்க ஆம் இல்ல அவங்க அத பத்தி எல்லா பேசல இல்ல
நாலைக்கு எஸ்சிங் ஜனவரி ஆனா வரலா வாய்ப்பு இருக் க்குது
உம்
பாக்கலா உங்களுக்கு ஏ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க பின்னாடி என்னரதா பின்னாடி பாப் பாத்துக்கலா
ம் ம் தெரில எப்ப வறாங்கன்லா தெரியல இப்பதைக்கு பேசினா அத அந்த அந்த நாய் வாங்குனத வெச்சுதா பேசி ருக்காங்க
சேரி ரைட்டு அவங்க மூடு விடு அவரு இப்பிடியே மைண்ட் செட் டப்பா அப்படியே
உம் உம் ம்
உம் என்ன சாப்பாடு மதியானோ
நா தாயிர் சாதோதா சாப் அதுக்கு தையிர் சாதோன் தா வைக்கனு மேண்டு தயிர் சாதமே சாப் ட்டு முடிச்சட்டே நாளைக்குதா வெளியில போகும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு செஞ்சு தரணு அதுக்கு
உம் உம் நீயு அப்படிதா எதா இல்லன்னா ஆத்தாடி தயிர் பக்கிட்டு ஊரு ஒருத்தர் வில்லேஜ்ல போட்டு கொடுத்தாங்க புளிப்பு மங்கா ஊருகா
உம் உம்
அது ஊரு வந்தா எடுத்துனாரோ
இல்ல பர்ச்சேஸ் பண்ணு வந்துட்டாங்க அவளுக்கு ரெண்டு டிரெஸ்சு வாங்கிட்டாங்க சின்ன ஓனரு
ஓ ஆ
இன்னு என்ன பெரியவருதா மத்தியானோ சாப்ப கூட வெளிய போயிட்டுக்கே
உம் உம்
சின்னவ அதிசியமாச என்னவோ பட்டர் ஃப்ரைட் ரைஸா ஐயோ சாமி ஆ ஆ நானு சொன்னே ஏ இதுல இது மாரி பட்டர் ஃப்ரைடு ரைஸ்ன்றது ஆர்டர் பண்ணவு கெடயாது சாப் ட்டதும் கெடையாது என்னமோ புதுசாக்குதுன்னு கேட்ட இது கூட தெரியாதா உங்களுக்கு பட்டர் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது அப்டின்னா சத்தியமா தெரியாது ஞாயித்து கெழம அதுமா வெளிய கூட்னு போய் பட்டர் ஃப்ரைட் ரைஸுனு ச ஆர்டர் பண்ற பாரு
ம் ம் நானு நெறையா வாங்கி சாப்ட்ருக்கே போட்டல் இங்கேலா ஆனா பட்டர் ஃப்ரைட் ரைஸ் புதுசா இருக்கு
ம் ம் ம் சாப்ட்டோ
ம்
இங் உங்கக்காக்கு ரொம்ப நாள் ஆசை வெட்டிங் டேக்கே அங்கதா கூட்னு போகணுன் சொல்லி இப்ப அப்ப பேசிருந்தது
ம்
சேரி அப்புற பாத்தா உங்காக்கு ப்ப ஹைட்ராபாத் பிரியாணின் ஒணுக்கு
ம்
அதுக்கு மோகம் போய் டுக்கு நம்புளுக்கு நா நார்மல் பிரியாணிதா புடிக்கு
ஓ
பிளைன் பிரியாணி மாரி உனக்கு அது மாரி அதுல்ல மசாலா மாதிரி எல்லாம் போட்டு பிரியாணி போட்டு சாப்பிட்டுட்டு ஆ அடுத்து ஒரு சாப்பாடு எல்லாம் ஷேர் பண்ணி நாலு பேர் சாப்பிட்டுட்டு
ம் சேரி சேரி சேரி
இருபதோ நாப்பதோ
ம்
அப்பதான் உங்களுக்கு நிம்மதி
உஹ ம்
சொன்னேன் ஒரு க ஒரு கறி விருந்து சாப்பாடு ஒரு பிரியாணி வேணுமா வீட்டில் ஷேர் பண்ணிக்கலாம்ண்ணா அதெல்லாம் இங்கே தான் அப்படின்னாங்க போற அவசரத்துல வாஷிங் மிஷின் போட்டேன் வாஷிங் மிஷினுக்கு சேர்த்து பத்தலேயேன்னு சொல்லி சப்பு போட்டு போனேன் இவங்க கால் பண்ணிட்டாங்க பில்லு பே பண்ண வாட்டாங்க
ம் அப்ப ஆஃப் பண்ணல
அவ்வளவுதான் தம்பு சும்மா மாடி ஃபுல்லா ரொம்பி தண்ணீர் வழிஞ் வெளியே போய் தம்புளயிருக்கர தண்ணியெல்லாம் வெளியே என
ம்
மேலே
ஏயா ம்
போய் தண்ணி எல்லா போய் தண்ணி ஒண்ணு பிரச்சன இல்லே இங்க சம்பு போட்டாலு வர் து பஞ்சாயத்து தண்ணியா வருது
ம்
போய்ச்சு இப்பதா எர்நூறு யூனிட்டுக்குள்ள பண்ணா பில்லு ஃப்ரீ அதனால கம்மி பண்ணு கம்மி பண்ணு நெனுச்சு எல்லா லைட் ஆஃப் பண்றது கடைசில பாத்தா இப்படி ஒன் அவரா மோட்ரு ஓடி அதுக்கு இதெல்லா
செர் செரிங்க
ம் போம்பாலா இடி மின்னல் அடிக்குது
ம்
இடி இடிக்குல
ஆ
மின்னல் அடிக்குது எங்கயோ மழ பெய்து போல இங்க கரண்ட் ஆஃப் பண்ணி வுட்டுர்றா
ம்
ஆ எல்லா யூ பி எஸ் லைட்ல வெச்சு ஹோம் ஒர்க் செய்றாங்க
ம் ம் ம்
லைட்டுக்கு மொதல கம்முன் டிவி பாக்கறது ஃபோன் பாக்கறது வேற ஏதாவ் போடுவானுங்க எல்லா கடசி நேரத்ல ஒக்காந்து ஓம் ஒர்க் சேரா
அப்டினு உக்காண்டுக்குறாங்க
ம் சேர் செரி இல்ல டீவி இந்த தாவ்து ஒரு படம் போல்லாமேண்ட்டு டீவி ஆன் பண்ணிருக்கே
ட்வொண்ட்டி நைனு ஒரு படோக்குது பாருங் அது நல்லா இருக் இப்ப குரூப்ல போட்டுக்கோ பாரு போட்டோஸ் பைத்திய அது
ஆ அது வேற ஒரு ஓ டி டி லயே வந்து ட்டு ஹெச் டி ப்ரிண்ட்டாவே பாத்துக்கலா நானு பாத்தே ரீல்ஸ் மாரி பாத்த நல்லாதா இருக்கு போல இன்னொன் இந்த ஊர்வசி படோ ஏதோ ரீசன்
அதுவு நல்லா பாத்துட்டோ பரிமளா அண் கோ
ஆ அந்த படந்தா பாக்கலான்ட்டு
பாரு பாரு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் நல்லாருக்குது லாஸ்ட்டா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்ட்டு அப்படிய வேற மிஷ்கின் அந்த மாரி கதை போவு பாத்துட்டோ அது நல்லாதாக்குது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பாக்கலா
பாக்கலா போரா இருக்கேன்ட்டு பாக்கலாமேன்ட்டு
ம் ம் பாத்தா நல்லான் எல்லா காமெடியாதா போச்சு
ஆ அ
கராக்கதா தேட்டரு போயிருந்தோ இது செரி இங்கயே வீட்லயே பாத் பேசிப்போ
ஆ
அத்தைக்குதா இது மாரி கனெக்ட் பண்ட்டன்ல பாக்க தெர்ல செய்ய தெர்லனாங்க
சொல்லி குடுத்து இங்க இருந்துட்டுதா சொல்லி குடு த்தே
ம் நானா சொன்ன நீங்க ஏ டிவில கனெக்ட் பண்ணி எல்லா பண்றீங்க நா ஃபோன்ல லி கணுப்ற
ஓ ஓ
பண்ணீங்னாலே போய்ரு
ஓ
அதெல்லா அப்டே ஃபோன்லயே பாருங்க
ம்
நல்லா சேரி அப்படின்னாங்க ம் அது போட்டாச்சு எங்க நாளைக்கு டூட்டி களம்பனுமா
ஆம்மா நாளைக்கு மீட்டிங்கும் போட்டுருக்காங்க மதியானம் அத கோங்கோ போய்ட்டு அப்டியே வரணும்
ஒர்களுக் சனிகெழம லீவ்வா ஒர்கிங் டேவ்வா
உம் அது லீவு தா
ஓஹோ அ இப்ப மே மன் தெலிவு
ஆமா மே மன்த் மட்டு லீவு
எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லா சனிகெழம வொர்கிங் டே ச அதுகப்றமா இத மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தா வொர்க்கிங் டே
பரவாயில்லயே உம்
வெலாட போயிடிங்
ம் உங்களுக்கு லீவ் வந்து ரூல்ஸால்லா இல்ல ஏதோ
அதேதா அதேதா அதேதா
ம்
சின்னவளுக்கு கேக் ஆட்ரு பண்ணோ ம் சாக்லேட்டு வாங்குணோ ஒத்திக்கி ரெண்டு டிரெஸ்ஸு வாங்கியாச்சு மடத்துக்கு ஸ் கூலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸா ஈவ்னிங் கேக் கட்டிங்க்கு ஒரு ட்ரெஸ்ஸா
ம் ம்
அது ஏதோ ஆட்ரு பண்ணுது அக்கா ஆட்ரு பண்ணது புடிக்கெல அ இன் சொல்லி பேசினுர்ந்த
ஆ
பாக்லா உன்னா பாரு உனக் செட்டாச்சுன்னா பாரு இல்ல வேற ய வேற யாருக்னா அப்டியே மாத்திக்கி அவுங்களுக்கு கிஃப்ட்டா குடுத்தல்லா ஒனக்கு வேற வாய்ங்க்கிலான் சொல்னுக்குற
அ அ அ
அமைதியாய்ட்டா
ம் ஏ அக்கா வரேன் சொன்னா ஏதோ ஃப்ரெண்டுக்கு மேரேஜுன்னு
ம்
அக்கா வரேன் சொன்னா ஃப்ரெண்டு பொண்ணுக்கு மேரேஜுன்னு
ஆமா நச்சுமா விட ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா அவ்ங்க ஃப்ரெண்டு முஸ்லீம் ஃப்ரெண்டு ஆமா சொல்லிங் போ தெர்ல போவா அவ் வ் அவ்ளு பேசிர்ந்தாம்ப்பா அடிக்கடி போவாது வாய்ப் பிரிக்கிறது
ம், ம் அதா இங்க இருந்து டூ ஹவர்ஸ் டிராவலு
உங்க அக்கா புரியுதாமா அவ மு டிவு எடுத்தா அவ வருவா இல்லன்னா அவ்ளோதா நானு எவ்வளவோ சொல் ட உங்க அம்மா பாருப்பா நீ சம சமைக்கிறத அது எது இப்போ இதா இருக்குது நீ கெளம்பு நீ போய் பாவோ உங்க அம்மா ச்சிக்கு ச உங்க அம்மாக்கு சமைச்சு போடு செய்யி பண்ணுன்னா
ஆ, இப்பவுமா
இல்ல இல்ல நீ போய் அங்க போய் சமைச்சி தங்கி, இப்பல்ல அப்ப, அவ மைண்ட் செட்டப்பு சொல்ற, ஆ ஊன்னா அடுத்த நிமிஷமே கெளம்பிடுவா என்னையு அப்டிதா அடுத்த வாரோ பதிலாதா கூட்னு போறதாதா இருந்ச்சி
ம்ம்ம்ம்
சேரி கொண்ட்டு வந்துருங்க அப்டின்ட்டு சொன்னதுனால
ம் நா அதுக்குதா இப்பதக்கி வீட்டுக்கெல்லா போவாதீங்க இங்கயே இருப இருங்க என் கூடன்னு சொல்லீட்டு சொன்னே
ம் அதா உன் வீட்டுக்கார்றா ஏ ஆத் தனியா வுட்றீங்க ஆ கெளம்புங்க அ ஆ அங்க போய் பாருங்க அப்டிதா சொல்லுனுக்கறாங்க
ம்ம்ம்
பொறுங்க அவுங்க அத்தா வருவாங்க
ம்ம்ம்ம் நா இங்கெல்லாம் நா எல்லாத்தையுமே எல்லா வேலயும் பண்ணி வச்சுட்டு தா போறே ஃபுல்லா ரெஸ்ட் இதா மம்மிக்கி வந்தாங்கண்ணா சாப்டே இது பண்ணே எல்லாத்தயுமே நானே
மாத்தர சாப்ட்டா சரியா போய்டு
ம்
ம் சேரி பாரு நா அப்றோ பேசறே
ஆ சேரி
ஓகே ஓகே ஓகே ம்